ம் சகோதரி
வணக்கம் சகோதரா
என்ன ஏ சும்மாதாங்க நீங்க என்ன பண் ங்க
ஆஹ் நா சாப்ட்டுட்டு இருக்கேங்க வாங்க சாப்பிடலாம்
ஆஹ் சாப்பிடுங்க சாப்பிடுங்க என்ன சாப்பிடுறீங்க அப்டி
நா தோசையு தேங்கா சட்னியு சாப்ட்டுட்டு இருக்கே
தோசையு தேங்கா சட்னிங்களா வேற எதுவு பண்லீங்களா
ஆஹ் வேற எதுவு பண்லேங்க சிம் நைட் டைம் தானே சோ வந்து லைட் ஃபுட் எடுத்துக்கலாம்னு சொல்லி ஒரு சட்னியோட ஸ்டாப் பண்ணியாச்சு
ஓகேங்க வீட்ல எல்லாரு இது தேங்காய் சட்னி சாப்புட்டுக்குவாங்க இல்ல ஒவ்வொருத்தங்களு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா பண்ணுமாங்க
அப்படி இல்லைங்க நாங்க இருக்கிறதே ரெண்டு பேரு கொழந்ததாங்க அதனால நாங்க ரெண்டு பேருக்கு மோஸ்ட்லி தேங்காய் சட்னி எங்களுக்கு புடிக்குங்களா அதனால அதுவே பண்ணிட்டேன் நானு
ஆ ஓகேங்க பரவால்லைங்க இங்க எல்லாம் அப்பிடி இல்லங்க எல்லாரும் ஒவ்வொன்னும் ஒவ்வொன்னு கேப்பாங்க ஒவ்வொருத்தவங்க தேங்காய் சட்னி கேப்பாங்க இன்னொருத்தங்க சாம்பார் கேப்பாங்க இன்னொருத்தங்க ஆ வெங்காய சட்னி கேப்பாங்க அதாங்க நானும் கேட்டேன்
அப்ப வந்து குக் பண்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டம்தாங்க உங்கள நீங்க
ஆஹ் ஆமாங்க இல்ல அம்மாக்குலாம் ரொம்ப கஷ்டங்க ஒவ்வொருத்தங்க முட்ட ஆம்லேட் கேப்பாங்க ங்க வெங்காயோ தோச கேட்பாங்க ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாரி கேக்கறப்ப ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க
கரெக்ட் தாங்க இது வந்து உங்களுக்கு எந்த மாதிரி டிஷுங்க ரொம்ப புடிக்கு
என எனக்கு ஃபுட்டுல சிக்கன் பிரியாணி நல்லாவ ரொம்ப புடிக்குங்க
செரி செரிங்க சிக்கன் பிரியாணி உங்களுக்கு பண்ண தெரியுங்களா
இல்லைங்க எனக்கு பண்ண தெரியாதுங்க அம்மா பண்ணுவாங்க நா லைக் பண்ணி சாப்பிடுவங்க உங்களுக்கு பண்ண தெரியுங்களா
ஆஹ் எனக்கு பண்ண தெரியுங்க பட் நா என்ன பண்ணாலு அது சிக்கன் பிரியாணி மாரி வரமாட்டேங் இது தக்காளி சாதோ மாரி வருதுந்த இது இது வந்து என்னோட கணவர் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாருங்கறனால அந்த சிக்கன் பிரியாணிய நா விட்டுட்டேங்க இப்ப பண்றதில்ல
அது வந்து அது கன்ஸ் அது கரெக்டா வந்து இந்த இந்த பொருள் இன்கிரீடியன்ஸ் வந்து எவ்ளோ போணும்னு தெரிஞ்சுகிட்டாலே அது அந்த பக்குவோ வந்துருங்க பிரியாணி
இல்லேங்க நம்ம என்னதா நம்ம கரெக்டா போட்டாலுமே எங்க நமக்கு வந்து செட் ஆக மாட்டிங்குதுங்க அது என்னன்னே தெர்ல. நம்ம செய்ற கைப்பக்குவோ நம்ம நம்ம செய்ற கை பக்குவமா இல்ல அப்புடியா இல்ல என்னன்னு ஒன்னு தெரிய மாட்டீங்க உங்களுக்கு ஏதாது ரெசிபி தெரிஞ்சுதுன்னா சொல்லுங்க நா வந்து அத வேணா ட்ரை பண்ணி பாக்குறே.
இல்லங்க எனக்கு எல்லா ஒரு ஒரு ரெசிபி தெரியாதுங்க சமையல் கெட்டு பக்கமே போகமாட்டேங்க அம்மா நல்லா சமச்சு போடுவாங்க நல்லா சாப்ட்டு இருக்கேங்க இனியு ஃப்யூச்சர்ல இனிமேல வர போற மனைவி அவ எப்படி இருப்பான்ளனு தெரியாது இல்லங்க ஆ இனிமேல நானே கத்துக்கணுனு நெனைக்கிறேங்க ஏனா பின்னாடி வரப் ப்போற மொ மனைவிக்காக எல்லா கத்து வெச்சுக்கலானு இருக்கங்க.
சேரி சேரிங்க அப்ப நீங்க பின்னாடி வரப்போற மனைவிக்காக கத்துக்கிட்டீங்கன்னா அப்றோ இப்ப பண்ற உங்க அம்மா வந்து ஃபீல் பண்ண மாட்டாங்க வருத்தப்பட மாட்டாங்களா நம்ம பையே நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிற வரப்போரவளுக்கு இப்பயே கத்துக்கறான்னு சொல்லி நெனைக்க மாட்டாங்ளா.
ம் கன்ஃபார்ம் நெனக்க மாட்டாங்க ஏனா எங்க அப்பா வந்து அப்டி இல்லைங்க எங்க அம்மனால முடியலின்னா எங்க அப்பாவே எல்லாமே எல்லா சமையலு எங்க அப்பாவுக்கு தெரியுங்க.
ஓ சேரி சேரிங்க.
சேரிங்க அப்பறோ நீங்க எங்கேயு வெளியே போலீங்களா.
ஒ இன்னைக்கு இங்கயு போலீங்க நாளைக்குதா ஞாயித்துக்கெழம பாக்கல எங்கயாவது போலாமான்னு சொல்லி யோசிக்கணுங்க.
சேரி ஓகேங்க நாளைக்கி இங்க எதாச் ச்சே வெளியே போயி நானு எங்கேயும் போலங்க.
சேரி சேரிங்க நாளக்கி போவீங்களா.
ஆ நாளைக்கி போகணுங்க.
சேரி சேரிங்க. எங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போலான்னு இருக்கீங்களா இல்ல நீங்க தனியா உங்களோட ஃப்ரதர் கசின் ஃப்ரதர் அவுங்களோட அந்த மாரி இவுங்களோட போலான்னு இருக்கீங்களா.
இல்லங்க நா தனியா தாங்க போலான் இருக்கே வேற எங்கங்க போறது. சும்மா தனியா போய் சும்மா இயற்கைய பாத்துட்டு வர்றதுதாங்க.
ஓ உங்களுக்கு தனிமைனா ரொம்ப புடிக்கிங்ளோ
ஆ ரொம்ப புடிக்குங்க.
ஓ சேரி சேரிங்க ஏ தனியா வந்து நீங்க தனிமைய விரும்புறீங்க அதுக்கான காரணம் என்னனு நா தெரிஞ்சுக்கலாமா.
தெரியலைங்க அப்ப இருந்தே அப்புடித்தாங்க எனக்கு அப்புடியே இருந்து பழகிருச்சுங்க உங்களுக்கு நாளைக்கி எதாவது ஸ்பெஷலங்களா நாளைக்கி
நாளைக்கி நமக்கு ஸ்பெஷல்ன்னா ஒண்ணு கெடையாதுங்க நாளைக்கி நமக்கு எப்பயும் போலதா நாளைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால எதாவது நம்ம லேட்டா தூங்கி இருந்து பொறுமையா நம்ம சமைக்கலாங்க அன்னைக்கி ஒரு நாளாச்சும் நமக்கு ரெஸ்ட் கெடைக்குனு பாத்தா கெடைக்க மாட்டேங்கிது.
செ ஓ நான்வெஜ் அந்த மாரிலா எதுவும் செய்ய மாட்டீங்களா.
பண்ணுவோங்க நாளைக்கு மார்னிங் தாங்க நம்ம என்னன்னு முடிவு பண்ணிட்டுதாங்க செய்யணு முட்டை பிரியாணி செய்யலாமா இல்ல வேற எதாவது சிக்கன் கிரேவி மாரி வாங்கி பண்ணலாமான்னு திங்க் பண்ணிட்டே இருக்கங்க.
நீங்க நான்வெஞஜ்ல அதிகமா என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு என்ன புடிக் க்கு சிக்கன் புடிக்குமா இல்ல மட்டன் புடிக்குமா இல்ல நாட்டுக்கோழியா இல்ல மீனா இல்ல ஃப்ராய்லரா இதுல உங்களுக்கு என்ன ஐட்டோ உங்களுக்கு அதிகமா புடிக்கும் என்ன ஃபெவர்
ஆ எனக்கு வந்து இதுல என்ன புடிக்கும்ன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நா மோஸ்ட்லி மட்டன் சாப்டது இல்ல ஃபிஷ்ஷு நா வந்து சாப்டது இல்ல நா சிக்கன் மட்டு தாங்க நா வந்து கடைல வாங்கி நா செஞ்சிருக்கே நானு ஆனா மோஸ்ட்லி சிக்கன் கிரேவி ஒரே ஒரு தடவை மட்டு சிக்கன் பிரியாணி நா பண்ணுனே நானு அந்த சிக்கன் பிரியாணி வந்துட்டு அதா சொன்னேல்ல எங்க தக்காளி சாதோ மாரி வந்துருச்சு அந்த அளவுக்கு வந்து பீஸ் எல்லா வந்துட்டு கரைஞ்சு போயிருச்சு எனக்கு
ஓகேங்க.
ஆ அதனால வந்துட்டு நா சிக்கன் மட்டு தாங்க எடுப்
ம் நீங்க மோஸ்ட்லி பாத்தீங்க சிக்கன் அவாய்ட் பண்ணி நீங்க உங்களுக்கு புடிச்சுருக்கு ஓகே தா பட் நீங்க வந்துட்டு இது மட்டன் ஃட்ரை பண்ணி பாருங்க அது ஹெல்த் லெவல்ல நல்லா இருக்கும் உங்களுக்கு ஃபிஷ் சாப் டிங்கன்னா உங்களுக்கு கண்ணுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு பையன் இருக்காங்கிறீங்க பையனுக் ஹெல்துக்கு நல்ல பெனிஃபிட் ஃப்ரோட்டீன் இருக்கு அதுல
சேரி சேரிங்க பட் வந்துட்டு பட் இ இப்ப இருக்குற ஒன்ற வயசு குழந்தைக்கு வந்துட்டு குடுக்கலாங்களா பிஷ் எல்லா குடுக்கலாங்களா
குடுக்கலாங்க இப்ப இருக்க கொழந்தைங்களா ஒரு வயசு ஆய்டுச்சினாலே குடுக்க சொல்றாங்
சரி சரிங்க கொழந்தைக்கு என் ஆ கொழந்தைக்கு எப்படிங்க நம்மக் குடுக்கணும் நா வந்து ஃபிஷ் எல்லா நா தனியா சமைச்சதில்லங்க எனக்கு பழக்கம் கெடையாது அதுல முள்ளல்லா நெறிய இருக்குங்களா அத எப்படி நம்ம குடுக்கணும் என்னங்கறது நமக்கு சரியா தெரியாதுங்க
ஓ இல்லைங்க உங்க ஹஸ்பண்ட் இதுக்கு முன்னாடி நீங்க மீன் ஃபிஷு சாப்பிட்டுருக்கீங்களா இதுக்கு முன்னாடி மீன்
ஆஹ் ஒரு ஒரே தடவ மட்டு கடைல வாங்கி குடுத்துருக்காருங்க அது ஒரு தடவ மட்டு நாங்க ட்ரை பண்ண அது என்னமோ பாற மீன் நெய் மீனுன் சொல்லி ரெண்டு ரகொ
ணோ அ அதுன் ந நல்ல பெனிஃபிட்டுங்க அது சூப் சூப்பரா இருக்ங்க அதுல அவ்ளோக்கா முள்ளு இருக்காதுங்க
சேரி சேரி
அவுங்க வீட்ல அவங்க ஹஸ் ஸ்பண் சாப்ட்டுவாரா
ஆஹ் அவுரு வந்து எல்லாருமே சாப்பிடுவாங்க இங்க அவுங்க கணவர் வீட்டு சைடு வந்து எல்லாருமே அதிக வந்து ஆஹ் மந்த்த்லி வந்து டூ டைம்ஸ் அந்த மாரி வந்து ரெண்டு டைம் வந்து ரெண்டு தடவ வந்து நான்வெஜ் வந்து குக் பண்ணுவாங்கங்க அவுங்கல்லா
திங்க அப்ப நீங்க அவரு மூலியமா அவரு எப்படி சாப்படு அவருக் தெரியுங்க நீங்க சமச்சு மட்டு குடுங்க இல்லாட்டி அவரே ஒரு நாள் சமைக்க சொல்லுங்க சமைக்க சொல்லி சாப்ட்டு பாருங்க உங்களுக்கு தெரியு அப்ப
செரி எங்கெங்க அவரு நாயித்துக்கெழம ஒரு நாள்தா லீவுன்னு அவர் சமையல் கட்டு பக்கமே வரமாட்டிக்கிறாருங்க கேட்டா தூக்கமா வருது எனக்கு வந்து ரெஸ்ட் வேணு ஓய்வு வேணுனு அதையே சொல்லிட்டு இருக்காருங்க
நீங்க ஒரு டைம் மட்டு அவருட்ட கேட்டு பாருங்க எனக்கு ஒரு டைம் மட்டு சமச்சு குடு நா அதுக்கப்பறொ நா எப்படின்னு பாத்துக்குறே இதுக்கப்பறொ நா ஒன்ன டிஸ்டப் பண்ண மாட்டே ம் கேட்டு பாருங்க அவரு கன்ஃபார்ம் செஞ்சு குடுப்பாருங்க செஞ்சு குடுத்தாறுனா நீங்க அதக்கு ஒரு டைம் பாத்துக்ங்க அதுக்கப்பறொ யூடியூப் இருக்குது அப்பறொ ஆன்லைன்ல எப்டி ப செய்யறதுனு பாத்து நீ அதுக் தகுத மாரி ப்ரிஃப்பேர் பண்ணி நீங்க அவருக்கு செஞ்சு குடுங்க வித்தியாச வித்தியாசமா
சேரி ஓ சேரி ஓகேங்க ஆனா நம்ம என்னதா வந்து இந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம் அந்த மாரி வீடியோஸ்லலாம் நம்ம பாத்து செஞ்சாலுமே வீடியோல பாக்கறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லா நமக் நல்லா சாப்பறதுக்கு நல்ல ஆர்வத்த தூண்டுதுங்க ஆனா நம்ம வந்து நம்ம நேர்ல செஞ்சம்னா வந்துட் கா அது பாக்கம்மா நம வேற மாரி இருக்கு நமக்கு
கரெட்டுங்க ஆனா நீங்க வந்து வீடியோல பாக்குறத நீங்க சாப்ட்டு பாத்ததில்லைங்க அதுவு இது மாரிதா இருக்கு இது அதுல பாத்த மாரி வி செஞ்சிங்கனா சேம் ரெண்டுமே ஒரே மாரிதா இருக்கு ஆனா வீடியோல பாகறது நம்ம வந்து சாப்ட்டு பாகறது இல்லைங்க சாப்ட்டு பாத்தா அதுவும் கண்ட்ராவியாதாங்க இருக்கு ப்ச் சில பேரு து அது கலர்ஃபுல்லா நம்மளுக்கு காட்டுறது பாத்தா அப்படி காட்டுறாங்க ஆனா இந்த வீடியோல இருக்கிறதுலா அவ்ளுக்குள்ள இருக்காதுங்க அம்மா கையில அம்மாக்கு அந்த காலத்துல செய்வாங்க பாத்தீங்களா அந்த மண் பானையில பாட்டி அந்த காலத்துல தாத்தா அவுங்கல செய்வாங்கல்லா அதெல்லா கேட்டு வச்சு பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு தனி டேஸ்டா இருக்கு
சேரி ச ஆமாங்க அந்த காலது மாரி இந்த காலத்துல யாருங்கே எல்லா அப்பெல்லா வந்து அம்மி கல்ல ஆட்டி வச்சத குழம்பு வந்து டேஸ்ட்டா இருக்கு சிக்கனுக்குலா அப்டின்னு சொல்லுவங்க இப்பல்லா வந்து மிக்சியில போட்டு போட்டு எல்லாமே செய்யறாங்கள ஒன் மினிட் இது வந்து ஒரு நிமிடத்துலயே வந்து குக்கிங் பண்ற மாரி கொண்டு போயடுறாங்க அப் அப்டிங்குமபோது அதுக்கான கைப்பக்குவு வரமாட்டேக்குது ருசியும் நமக்கு கெடைக்க மாட்டேக்குதுங்க
கரெக்டுக் அது போக நீங்க ரோட்டு கடையில போய் சாப்பிடுவீங்க தெரியுமா ப்ச் ரோட் ரோட்டு கடையில பாத்தீங்கன்னா சாப்பிட்ற ம் ரோட்டு கடையில் நீங்க சாப் துறுப்ப அங்க எப்பிடி இருக்குனு சொல்லி அவுங்கட்ட கேட்டுபாருங்க எப்டி நீங்க செய்றீங்க அவுங் கேட்டா அவுங்க ஒரு மாரி சொல்லுவாங்க அது மாரி கேட்டிங்கனா கூட உங்களுகு நல்லாருக் யூட்யூப்ல பாக்றது சில இது மோ சில இது நல்லா இருக் சில இது பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு எப்படி வருதோ அதே மாதிரிதாங்க அது இருக்கு
சேரி சேரிங்க உங்களுக்கு எந்த மாரிங்க உணவுல ரோட்டு கட உணவுலா நீங்க சாப்பிட்டு இருக்கீங்களா அதெல்லா உங்களுக்கு பிடிக்குங்களா
ஆஹ் எனக்குல்லா ரோட்டு கட உணவு எல்லா பிடிக்குங்க அதிகமா மீன்னு சில்லி அது போக பத்தின மீன் குழம்பு அது நெறைய வாங்கி சாப்பிடுவாங்க எனக்கு பிடிக்குங்க
ஓகேங்க உங்களுக்கு சிக்கன் பிடிக்குங்களா இல்ல மட்டன் பிடிக்குங்களா இல்ல மீன் வகைகள் ஏதாவது உங்களுக்
எனக்கு இப்ப ஹெல்து ஹெல்து மேல முக்கியத்துவம் கொடுக்குறங்கட்டி எனக் பத்தன்ன மீன்னு மட்டன்னு நாட்டுக்கோழி அந்த மூணுமே பிடிக்குங்க பிராயலர் கொஞ்ச அவாய்ட் பண்ணிட்டு இருக்கங்க
சேரி சேரிங்க நாட்டுக்கோழிக்கு பிராய்லர் கோழிக்கு என்னெங்க வித்தியாசம் ரெண்டு கோழிக்
இப்ப நாட்டுக்கோழி பாத்தீங்கன்னா அது வந்து அது பெருசாகறக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஒன்றர வருஷ மூணு வருஷ ஆகுதுன்னு வைங்க இது பாத்தீங்கன்னா ஒரு நாப்பது நாள் ஆகுது நாப் முப்பது நாளுல எப்பிடிங்க அவ்ளோ பெருசாயி அவ்ளோ வெயிட் போடுது
அப்ப அது அதுக்கு வந்து ஆமாங்க இப்ப இருக்கிற உணவு எல்லாமே வந்து ரொம்ப கலப்பட கலக்க ஆரம்பிச்சிட்டாங்கக அது நம்ம சாப்பிட்ட உடனே நம்மளோட உடல் நலத்துக்கு தாங்க ரொம்ப கேடுதல் சொல்லி
இப்ப நீங்க அரிசியிலேயே பாத்தீங்களா பிளாஸ்டிக் அரிசி சொல்லி ஒரு டைமு பயம்முறுத்து நாங்க பாத்தீங்களா
ஆமாங்க ஞாபகம் இருக்கு பட் அந்த செய்தியுமே எனக்கு சரியா ஞாபகமில்ல
ஆனா அதெல்லா பாத்தீங்கன்னா உம் இப்ப எல்லாத்துலயுமே பாருங்க ஆப்பிளு பாத்தீங்கன்னா மெழுகு பூசி அத சாப்பிட்டு திரம்பேத்துக்கு இது ஆச்சி அதெல்லா நெறைய இருக்குங்க எல்லாமே உஹம் இப்ப எல்லாருமே லாபத்துக்கு ஆசப்பட்டு ச் ஒரு ரொம்ப கோ சீப்பானது குவாலிட்டி கம்மியானது இப்ப மக்களுக்கு வந்து குடுத்துட்டு இருக்காங்க
ஆமாங்க வியாபாரிகளுக்கு வந்து அது அந்த பொருள் வந்து விற்பன செஞ்சா மட்டு போதும்னு நினைக்கிறாங்கங்க ஆனா மக்கள் வந்து அத நம்ம அத நம்ம வயிற்று பசிக்காக வாங்கி சாப்பிடணுங்கற சூழ்நிலை
விக் விக் விக்கிறவங்க அவங்க புள்ளைங்க பொண்ணுங்க அவங்க அம்மா அப்பா சாப்பிடுவாங்கன்னு சொல்லி ஒரு ஒரு ஒரு அக்கறையே கொடுத்தாங்கன்னா அவங்க அந்த மாரி குடுக்கமாட்டாங்க யாரோ சாப்பிட்றாங்க யாருக்கோ என்னமோ ஆகிட்டு போதும்னு சொல்லி குடுக்கறகாட்டியும் தான இப்போ இவ்ளோ ஹெல்த் ப்ராப்ளமெல்லா வந்துட்டு இருக்குங்க
ஆமாங்க ரொம்ப நீங்க கரெக்டா சொன்னீங்க உங்களுக்கு உங்களுக்கு நெறைய அனுபவம் இருக்கும் போலிங்க வெளிவட்டாரத்த பத்தி
ஓகேங்க சகோதரி மீண்டும் சந்திப்போம் கூட பேசல நா மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன்
ஓகேங்க சகோதரா நன்றி